எட்சோ
நலமாக இருக்கோ
உம்
இப்ப பாத்தீங்கன்னா அதா நெறைய விஷயங்கள் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்துட்டு எடத்துல எல்லாம் வந்துட்டு இப்படிதா நம்மள நம்மளே சுத்தம் பண்ணீங்க அப்டின்டு இல்ல அவங்களே சுத்த பண்ணி குடுப்பாங்க பண்டிகை அந்த மாரிலா அவங்களே வந்துட்டு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க அதுக்கப்பறோ பாத் த்தீங்கனா நம்மளுக் தேவனா நம்ம வந்துட்டு சுத்த செஞ்சுக்கலா இந்த மாடி படிக்கட்டுல ருந்து டெய்லி ல்லா கூட வந்துட்டு தொடப்பாங்க அப்டின் நம்ம வந்துட் சொல்லலா
ஹு ம் ம்
த்தீங்கனா எங்ளோட அபாட்மெண்ட்லதா வந்துட்டு அப்டி பண்ண மாட்டேங்றாங்க டெய்லி செய்றத மாசத்துக் கொருக்க அந்த மாதிரி செய்றாங்க அப்றோனா மேல அந்த மாரிக்குலால தெனமு வந்துட்டு தூசி வரதா செய்து தெனமு பண்ணாலு வந்துட்டு நல்லதாருக்குன் சொல்லுவே நா ஆனா எங்க சொல்லுங்க
நீங்க எதோ பூச்செடி எல்லா ஏதார்னமா வச்சிருக்கிங்ளா ஒங்க மாடில்ல
ஆஹ் இல்ல இப்ப பாத்திங்கனா நாங்க வரும்போது கீழ்வீட்டுக்காரங்க வந்துட்டு மேல வச்சிருந்தாங்க அவுங்களே பாத்திங்கினா இப்ப தூக்கி எல்லாத்யு கச கடாசிட்டாங்க எல்லாமே வந்துட்டு காஞ்சு போச்சு அப்டின்றதனால அதுக்கந்துட்டு பேணனுல்லங்க அவங்க சரியா ஒழுங்காவே இது பண்ணுல அவுங்க
ஒரம் போடணு சாப்பாடு அதுக்
ஆஹ் உரோ அதெல்லா செய்யறாங்கதா தண்ணி சரியா ஊத்தல வெயில்ல இருக்றனால அது காஞ்சிபொச்சி என்ன என்னென்ன செடி வச்சாங்க ந்த அஜ்வான் செடி வச்சாங்க அ பச்ச மொளகா செடி வச்சாங்க எதோ பூது ஒண்ணு ரோஸ் ரோ ன்னது ரோஸ் பூ ஒண்ணு வச்சாங்க
உம் நீங்க இந்த மாரி அதகா எதன்னா வீட்டுக் தேவயானத நீங்க வக்கலமா ஃப்ரெஷ்ஷா நம்ளுக் வேணுனா கருவப்புல கொத்தமல்லி புதினா புதினா குட எப்பயாச்சு ஒருக்கதா தேவப்படு கருவப்புல கொத்தமல்லி தா நம்ளுக் அதிகமா தேவப்படு நீங்கப்பெசாம இத வக்கலால்ல எனக்குமே ஆசயாருக்கு
அதான் அத வச்சா அங்க பரிமாறணுல்லங்க அதுதா வேற ஒண்ணு இல்ல இங்க ஒன்ன பரிமார்றதுக்கே முடியல வீட்லருக்கிறதே பரிமாறத்துக் முடிலங்க எங்களால இந்த பிள்ளங்கள மே க்கவே வந்துட்டு பெரும்பாடாய்
ஏனா அது என்னால்லா நீங்க சொல்லுங்க கடயில வாங்னாலுமே இந்த செடியிலந்து இப்டி பிச்சி இப்டி அத பகாரிக்கிறதுல போட்றது இதுவே அது ஒரு தனி இதுதா நல்லா ஸ்மெல்லாருக்கு நல்லாருக்கு ஃப்ரெஷ்ஷாருக்கு பிரியாணி அது இது ஒரு ரசோ வச்சாலோ கருவப் கொத்தமலியோ வாசனயா இத கிள்ளி போட்டோ அள்ளி போட்டோனா அவ்ளோ டேஸ்ட் குடுக்கு நா ஒரு தடவ இருந்ச்சி மேல எப்யோ புதினா செடி இருந்ச்சி ஆனக்கிழ எதயா செய்வ மேல போயி பறிச்சிட்டு வருவோ கொஞ்சமா பறிச்சிட்டு வந்து செஞ்சிருக்கே நல்லா இருக்கூ எனக்குமே ஆசயாருக்கு இப்போ பெசாம அதுவு கொத் த்தமலிதா பதினஞ்சி ரூவான்றாங்க இருவத் து ரூவா சொல்றாங்க கட்டு சம் கொத்தமல்லி தா வாங்கி ஒருக்கா ட்ரை பண்ணி பாக்கலான் நெனைக்கிறே நானு கொத்தமல்லி வேனா வருதான் பாப்போ அத ட்ரை பண்ணி ஏனா அவ்ளோ வெல சொல்றாங்க
அதுதா எல்லாமே வந்துட்டு வருதா செய்யூ அத நம்ம வந்துட்டு பர் ரிமாறணு அத வந்துட்டு எப்டி சொல்ல பராமரிக்கணு அதுக்கு தண்ணீர் ஊத்துறலருந்து அதுக்கு இது பண்றதுலருந்து இப்ப நம்ம கொழந்தங்கள நம்ம எப்டி நம்ம கொழந்தங்கள நம்ம குளிக்க ஊத்தாமருப்போமா சாப்பாடு குடுக்காம இருப்மா அப்டி வந்துட்டு அத செடிகளல்லா வந்துட்டு கவ்னிச்சிக்கணூன் நா நெனைக்கிற அப்பதா அது வந்து நல்லா நடக்கு ஏனா இப்ப இந்த விவஸ் சாயிங்கல்லா பாத்திங்கனா அவுங்களு வந்துட்டு அப்டிதான பண்றாங்க அவுங்களுக் அதுதா வந்துட்டு காசு அ வருமானன்றப்போ அந்த வேலய அவுங்க வந்துட்டு எப்டி வந்துட்டு துல்லியமா எவ்ளோ வந்துட்டு ஆஹ் ஒரு வந்துட்டு கொறயுல்லாம அவுங்க வந்துட்டு செஞ்சுதராங்க சொல்லுங்க எல்லாத் த்துக்கு அந்த மாதிரி தா நீங்க உங்க பண்டிகைல்லா வந்துட்டு எப்டி கொண்டாட் நீங்க எங்க போறிங்க
நாங்கெங்கப்படி இந்ததடவ ரொம்பவே வந்து விட் வித்தியாசமாயிருந்ச்சு இப்பவு வருஷொ இந்த பண்டிகைக்கு மட்டும் எப்பவும் வருஷ்ஷோ வருஷ்ஷோ எங்கயுமே போறதில்லை இந்த தடவை பாத்திங்னா எங்க கணவரோட ஃப்ரெண்டு அவங்கதான் வந்து அவங்க வீட்டுக்கு வழுக்கட்டாயமா கூப்டுட்டாங்க நாங்க பரவால்ல இருக் இருக்கட்டும் அப்டின்னாகூட கேட்கவே இல்ல அவங்க அதான்னா நாங்களும் பாருங்க வீட்ல செய்யல கடையில தான் வாங்கினாங்க எங்களுக்கு அது என்னன்னா சாப்பிட்ட மாதிரியே இல்ல எனக்கு திரும்ப ஒரு டப்பா ரெண்டு பேர் சாப்டலாம் போல ஓரளவு அதே பதிரிமுன்ன அது
செரிஙக
மூணு டப்பா என்னோவோ வாங்கினாங்க அப்ப எவ்ளோ ஆகுது பாருங்க எனக்கு அது ஒருமாரி இருன்ச்சு எனதுதான் நம்ம வீட்ல செஞ்சமாரி ஆகாது அது கறிய அள்ளிவச்சி சாப்ட்டபாரு இருக்காது என்னா சூடு வேற ஆறிச்சா அவங்க வீட்ல எல்லாயி ஏசியில வேற உட்காந்து சாப்ட்டோமா அதுல சூடு ஆறிப்போச்சு எனக்கு சாப்டமாதிரி திருப்பொக்கார் அப்படியென்னாகூட நம்ம வீட்ல கொஞ்ச இதுவா இருந்தா இன்னும் கொஞ்ச வேகலன்னா இன்னும் கூட நாலு விசில் வச்சு நல்லா பூ மாரி ஆக்கலாம் ஆனா அவங்கல்லாம் ஹோ ஹோட்டல்ல வந்து ஓரளவு நான் வந்து வக்குவாங்க ரொம்பவும் இதாகர மாரி வக்கமாட்டாங்க
ஆமா ஆமா
கொஞ்ச அதுக்கப்புறமா செய்யலா செய்யலான் பிரியாணி இன்ன வரைக்கும் நான் செய்யவே இல்ல தள்ளி தள்ளி போய்ருச்சு இந்த வாரமாது எப்டியாது வந்து பிரியாணிவந்து செய்யலாம் அப்டின்ட்டுதான் இருக்கற நானும்
உம்
மட்டன் பிரியாணி அதுக்காக மட்டன் தனியா வச்சிருக்கே மட்டன் பிரியாணி செய்யணும் ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவ்ங்க வீட்ல இது குலாப்ஜாமன் செஞ்சிருந்தாங்க நல்லாயிருந்துச்சு
உம்
இந்த குலாப்ஜாமுன் இது வரைக்கும்
நான் ஒரே ஒருக்க செஞ்சிருக்கேன் ஆனா அது நல்லா வரவே இல்ல
என்ன சொதப்பலாச்சு உங்களுக்கு சொல்லுங்க அதுல
ஆஹ் தெர்லா அத பூ பொறிச்சி போடணுன் நெனைக்கிறே அத வந்துட்
என்ன வேற எப்டி போடுவாங்க வெடி ப்பு வராம இருக்றதுதா என்னா பண்ணனு தெரியல பால்ல பெசையணு மாவ மாவ வந் து பால்ல பெசயணு நீங்க அத
ஆமா ஆமா அதுலதா பெசையணு ஆனா வெடிப்படாத மாரி நல்லா நம்ப வந்துட்டு ரவுண்டு பிடிக்கணு கையில வெச்சி ரொம்ப நேரமா இப்ப நம்ப பூரிக் அப்டிதானா வெடிப்புட்டா கீரல் உலுந்துருன்னு சொல்ட்டு புடிப்பல்ல ஆஹ் அந்த மாதிரி அத வந்துட்டு பால்ல மெதுவா இது பண்ணு குட்டி குட்டி உருண்டையாவே போடணு ரொம்ப குட்டியாவு இல்லாமா பெருசாவு இல்லாமா அப்பதா அது பொறிக்கும்போது ஓரளவுக்கு சைஸ் வரு
ஆமா அப்ப அது இதுல போட்டா இன்னு பெருசா வரு ஆமா ஆமா ம்ச் நா தா இந்த பை ஒன் கெட் ஒன் ஆ பொர்ளை இருக்கு ஒரு தடவயா சரி வாங்கி செய்யணு அப்டின்ட்டு யோசன நல்லாரு ரெண்டு தடவ நானே கேட்டு வாங்கி சாப்பே ம்ச் ரொம்ப நாளா ஆச சிம்ப்ளா அது பரவால ஒரு க்கு ஃபோ மொபைல் என்னா பண்ணனு நம்ப சமூக வலைத்தளங்கள பாத்து எப்டி இருக்கு என்னதுன்னு பாத்து ஒருக்க செயலான்ட்டு அப்டின்னு யோசனையா இருக்கு கத்துக்கணு ஒரே நெறைய தடவ ஒரே பாயாசோ அது இது இதுன்னு நெறையா அதெல்லா பரவால எல்லாமே ஓரளவு செய்ய வருது இந்த மாரி மட்டுந் அதா நா இது வரைக்கு செய்யல பால்கோவா செஞ்சது கெடையாது குலாப் ஜாமூன் செஞ்சது கெடையாது ஆனா செரி வேற வேற எதையாத் நம்ப கத்து வெச்சுக்கணு வேற எதெல்லா நம்ளுக்கு வந்து சீக்ரோ செஞ்ஜா ஆகு அப்டின்ட்டு இன்னு ரவா பாயாசங் கூட நீங்க செஞ்சுருக்கிங்ளா ரவா பாயாச ஈஸியா கரெக்டா ஒரு காமண் நேரத்துலே அந்த வேல முடிஞ்சிரு
அந்த ரவா பாயாஷ்த்துல என்னவா இருக்கு
ரவபாஷ்தா ரவதா இருக்கு அரை லிட்டர் பால போட்டு கிண்டிலோமா சுண்டோனே ரவைய முன்னாடியே வந்து இதுல நெய் ல போட்டு வறுத்து வச்சு ஆனா கொஞ்ச தான் அர லிட்டருக்கு என்னா ஒரு டேபுள்ஸ்பூன் ரண்டு டேபிள் ஸ்பூன் அப்டிதா வறுத்து போடுனுனு நனைக்கிற. அதுல போட்டு கிண்டனு அதுக் கிண்டும் போதே முந்திரி அது இது வரத்துந்து அதுலயே போற்றுனும் கொஞ்சம் ஏலக்காவ தட்டி போடுனும் கலர் பொடி இருந்தா கலர் பொடி போட்டு நல்லா கிண்டணும் உங்களுக்கு திக்கா கொஞ்சம் நல்லா வரணும்னா அதாவது ஒரு குடிக்கிற மாறி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணியே இல்ல தண்ணி பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலா உ அப்புறம் மில்க் மெய்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலா அதுல அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இருக்கும் அந்த மாடு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நா ஒரே ஒருவாட்டி கொஞ்சமா செஞ்ச ரவா பாயாசம் நல்லா இருந்துச்சு எனக்குமே புடிக்கும் அது ஏன் முத முதல்ல அது எப் டி பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா வந் தே ஆ யெ தங்கச்சி பொறந்தப்போதான் எனக்கு அது புடிச்சிச்சு ஏன்னா வந்து எங்க அம்மா வைத்துல பொறக்கும் போது அது எங்க அப்பா செஞ்சாரா யாரும் செஞ்சாங்கன்னு தெருல ர கீர் தா வந்து எங்க வீட்ல செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தது எங்க அம்மாவோட நாற்பதுக்கோ இவ பொறந்து நாப்பதுன்னு நினைக்கிறேன் கடைசு புள்ள பொருந்தப்ப நா கொடுத்தாங்க அதுதான் செஞ்சு எல்லாருக்கு நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் நல்ல ஞாபகம் இருக்கு கேட்லில டப்பால அந்த பாய வந்து எங்க நாங்க வேற ஒரு ஒரு வாடகை வீட்ல இருந்தோம் அங்க இருந்து எங்க அப்பாதா செஞ்சு கொடுத்தாங்க அங்கந்து எட்டுக்குனு போய் எங்க ஆண்டி வீக்கு தான் போய் குடு த்துட்டு வந்தே நல்லா இருக்கேன் அங்கதான் எங்க அக்கா வந்து அந்த அங்க இருக்கற எங்க ஆன்ண்டி கூட நாங்க தனியா எங்க தனி கொடுத்தனமா இருந்தோம் முப்பதுன்ற நால கொண்டு போய் கொடுத் து நினைக்கிறேன் அப்ப பிடிச்சதுதான் அப்பதான் அந்த ரவா கீறுன்றதே எனக்கு தெரியுமே அப்பத்திருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பா ஆகும்போதே நாப்பது ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு நாங்க வந் தோம் எங்க தங்கச்சி தூக்கிட்டு
பலகாரத்துலயே பாத்தீங்கன்னா நெறைய பலகாரம் இருக்குங்க சொன்னா சொல்லிகிட்டே போலா எல் லாமே
இந்த டீக்கடை போண்டா கூட நல்லா இருக்கும் தெரியுமா டேஸ்ட் ஆக்கும் டீ கடையிலே போண்டா
ஆஹ் எனக்கு அந்த கீரே போண்ட சாப்பிடணு தா ரொம்ப ஆசங்க இப்பெல்லா சில எடங்கள்ள அது கெடைக்கவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த கீரை போண்டா தெரியல அந்த பாலக்கீரை போண்ட தா அது ரொம்பவே நல்லா இருக்கு சுவையா இருக்கு சின்ன வயசு வயசுல எல்லா பாத்தீங்கன்னா எல்லா உளுந்த வடை பருப்புவடை அதெல்லா எடுத்துட்டு வருவாங்க நமக் அதெல்லா போண்ட தா சாப்பிடுவோனே ரொம்ப பிடிக்கு எனக் போண்டா இப்ப பாத்தீங்கனா இங்கெல்லா அவ்ளவு கெடைக்கிறதே இல்லே என்னானே தெரில ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரில ஆனா ரொம்ப சுவையா இருக்கு நானுமே விரும்பி சாப்பிடுவே
த்தானது இந்த வாழப்பூ பூ ஆனா உங்க பிள்ளைய வச்சு நீங்க உங்களாள செய்ய முடியுமா என்னனு வாழப்பூ வடே செய்யலா செம்ம டேஸ்ட் வேற லெவலா இருக்கு வேற நானு செஞ்சது இல்லே கடையில சாப்ட்டுருக்கே அது சத்து உல்ல கூட அது நல்ல
நா வந்துட்டு என் பிள்ள பாக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க எங்க மாமியார் கூட இருக்கும் போது எங்க மாமி யார் சொல்லிதந்தாங்க அப்பெல்லா நல்லாத இருந்துச்சு நானு சாப்பிட்டு பாத்தே ரொம்ப நல்ல சத் து கா அது ஆமா ரொம்ப நல்ல இருந்துச் நா பருப்பு வட மாரி வேர்
ஆமா ஆமா ஆமா அதுல்லே இருக்க அந்த ஆ இது மிக்சுடு இருக்கிறது நல்லா இருக்கு அது வாழப்பூ நானுமே யோசிச்சிருக் ஒரு தடவே வாழப்பூ எப்புடியோ வீட்ல நா ஒருக்க கூட்டு மாரி வச்சுட்டே சேரி இன்னொருக்க அத வந்து செய்யணு ஆனா நம்ம தனியா அத பிச்சு எடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப முதுகு வலிக்கிம் எப்பயோ ஒரு தடவ என்ன சென்னே நானு எங்க நாத்துனாரு ரெண்டு பேரு சேர்ந்து அத கிளீன் பண்ணி ரெண்டு பேரு கொஞ்ச ஷேர் பண்ணி கொஞ்ச செஞ்சா கொஞ்ச சீக்கிர ஆவும் அவங்களுக்குமே கொஞ்ச செஞ்சு கொடுத்துட்டு நம்மளு கொஞ்ச சாப்ட்டா நல்லா இருக்கு எப்பேயே லீவ் டைம்ல செய்யணு உங்களே வீட்டுல கூப்ட்டு வெச்சு பசங்களல்லா வச் சிடே செஞ்சு சூட சூட எங்க வீட்டுக்காரரு இருக்கு போது செய்யணு அப்பத சூட சாப்ட்ட நல்லா இருக்கு அது ஒரு கடையில சாப்பிட்டா அப்பதா எனக்கு இந்த வாழப்பூ வடே ன்றது ஒண்ணு இருக்குறதே தெரியு எனக்கு இல்லேன்னா தெரிஞ்சிருக்காது ஒண்ணு தின்ன ஓட் டீ குடுசுட்டு தின்ட்டு கிளம்பிட்டோ மடி வெளிய போம் போது ரெண்டு நா வாங்கிட்டே வந்த வீட்டுக் போம்போது ஹ வரவா அல்லா பருக அத விட் ட்டுல வந்து எங்கன்னு கேட்டா இல்ல ஏன்னா வரவாலில்லே நா பின்னாடி சாப்டுட்ட நான்னு வண்டியில உட்காந்து என்ன டேஸ்ட்டு ஹாரி பொனல் நல்லா இருக்காதுன்ட்டு
ஆமாம்மா
ங்க உங்கனால சின்ன வாழப்பூ வாய்ங்கிங்க உங்களுக்கு அது போது சின்னதா இருந்தா நீங்க செய்யலா உங்க பிள்ளைக்கு நீங்கமே வந்து கை புள்ளையா இருந்தா இல்ல எப்டி இருந்தாலு நீங்க வந்து குடுக்கலா ரொம்ப நல்லா இருக்குனு நெனக்
பகிர்ந்து கண்டுட்டோ அடுத்த பிரிவுல சந்தி லாம் நன்றி வணக்கம்